ஹலோ சோனியா
ஹலோ டே நாங்க எட்டு பேரு காட்டங்வந்துக்கிறோம்
சேட்டிங்ல இருக்கீங்கா
கேத்துங்கங்க எட்டு பேருமே பேசிக்கிறானுங்க அம்மா அவ
என்னடா சொல்ற வேலையா இல்லையாப்பா
எவ்ள ஆளுங்க யாரோ வந்து ஒரே ஒரு இன்சார்ஜ் மட்டும் தான் பையன் மட்டும் தான் எல்லாத்தையும் பில் பண்ணிட்டிருக்கான் மிச்சல்லா நானது ஒய்ப் செஞ்சிட்ரேன் ஆஹ் அவ நம்ம பாக்க மாட்டான் இப்ப எல்லாருமே போன் பேசிருக்கிறானுவோ ஆஹ் ஆடைம் பாரத்தே எ எப்ப டைம் பத்
என்னா டைமு டேய் பாத்து சொல்லுடா மறந்து மறந்துட்டண்டா
பாருடா என்னகினு பாத்துட்டு
ஆஹ்
அப்புறம் என்னானு பாரு
அப்றம் பாக்குறேன்டா
ஆஹ்
ஆஹ்
என்னையு பஸ்ட் பாரு
அது அதுதான் சிதனையாவே இருந்தது ஆ மறந்துட்டேன்டா சொன்னாதானே போ இருக்கு சி
ஆஹ்
சொன்னாதானா நாம போறது
அது என்ன பாத்துட்டு அப்பறம்
ஆ
அவளதான் போய்டுங்க
ஆஹ சே நான தெரியுமா நெனச்சா
ஆஹ்
மீட்டிங் நடந்தது
ஆஹ்
அதுலக்கு உங்கும் அவான் அதல போ அதான் நைனா இருந் ல்ல அதுல யாருக்குனாலும் கால் பண்ணி பேசலாம் போல அப்டின்னு நான்ச்சின்ந்தேன்
அப்டி யாருக்கு வேன பேசலாமே ஒரு குரூப் இருக்கிறா முன்னூறு நானூறு பேரு
ஆஹ்
குத்தமல்ல
ஏ அததுலரி யா
இவங்கத பச்ச தூட்டான்
ஆஹ் ஹ்
எது வுட்டா நி அதுக்கபோன் பண்ணி பேசுவான்
அப்டியா ஹ
இனின்ன அவைலபிள் போட்டுே வருவாங்க பொண்ணுங்களா இருக்கும்
உம் அதுல எந்ததுயா
எதன அவ பேச அதேமணிதான்
இ அது மேல்லாம் புசுமான ஜாலியா போய் பேசிக்கலாம்
உங்களுக்கு ஒண்ணும் டாஸ்க்கு எதுனா போலலாம்டா
யூபிஐ கூட போடலாம் யார்துனாலும்
உந்த வய பேன இ
இது கூட கூகுள் பே
ஓ அமைதி கூகுள் இல்லயா
இல்லதா
இந்த பேங்க் போ நம் நங்க போ நம்கா
உம் உம்
ஆ நம்ம தான் போண்ணுவாார் என் எனக்கு தெரியல நம்மப்பதான் பண்ணலாம் இருந்தால ஒரு ஆகமா ஒரு ஒரு வாரம்
இவனுங்க எப்ப பண்ணாவானுங்க
ஏய பசங்க அது முன்னாடியே ஒரு மாம் முன்னாடி பண்ணட்டானனுடா
அவனால்க இப்பதான் பிராசஸ் ஆய்க்கிது
அப்படி இல்லலை அவனுக்கு இப்பதான் பண்ண ஆரம்பிச்சானங்கோ
ஆஹா ஆஹா
ச்சி
அது எல்லாம் கதையும் தெரிஞ்சுக்குந்தான்
அதுக்கப்புறம் சொன்னான்
ஆஹ
இப்பதான் கால் பண்ணேன்
ஆஹ
உம்
இருவத்தஞ்சு டாஸ்கட முஸ்தான் பாய்
ஆஹ
இருவத்தஞ்ச முடிச்
சிச் அய்யோ சிச் டேய் நானே பதினொன்னு முடிச்சுட்டேன் அது என்ன கொஞ்சம் ஒன்னுத்துக்கும் ஒதாவது உம்
கும் கும் உம்
ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ அப் ரோம் என் தொம்பது அப்ப தொண்ணூத்தி நாலு
ஆஹா ஆஹா
ஆறோ அஞ்சரோ
எந்து ஓன்னே ஒண்ணுதான் அப்பா இருக்கவ ஒன்னே ஒன்னு நான் உனக்கு பண்ண பாரு அது இவ நம் இப்ப காலல பேசணனே அது மாட்ட தான்டா கத்தயா
ஆனா அந்த அ அந்த அறுபது நிமிஷம் அந்த அறுபது நிமிஷம் அறுபது பலாம் அதெல்லாம் கணக்காக மொத்தமே
ஆமா
மொத்த கணக்கும் இவி ஆடவி
உம்
இதுக்கப்புறம் பத்து இன்னும் பத்து முடிச்சுன்னா இதுக்கப்புறம் வர பத்துமே தான் பேச்சணும் டென்சன்
இவன்களோடா ஃப்ரபீட் டர்லா
ஏய் லிக் பண்றன்டா இந்த பேசறதலாம் டேடா கலெக்ட் பண்ணி பண்ணுங்கோ
ஆஹ்
அது அப்டியே மொத்தம் டேட்டாவா போடுவானுகோ
ஆ
ஏய் எங்க ஆஹ்
ஒன்னுமே புரியல இது எதுக்கு இது பண்றானுங்க அப்டியா
காரால பாத்தி கார சப்போ் சப்போ்ட் போட்டு
அத நம சும்மா சாமான பேச மாட்டானுட்டு காசுன்றானுவோ
ஆமா சும்மா பேசுனா பேசுவியா அப்பா இதுல வேல இருந்த அப்டியே ஒரு வேல கம்பெனில இருந்த ஏன் இ இதுலயே போட்டாங்கா நல்லா இருங்கா ஒரு ஆபீஸ்லயே
அந்த
ஆஹ்
நம்மலா அப்புறம் ஒரு லேபுலா ஆயிரலாம்
ஒல்ல இது சும்மா ஜாலியா பேசினு இருக்க வேண்டியது தான் இந்த மாதிரி கால்லயா ஆப்புங்குதே வீடு எதுனா வளாடணும் ஓட்ஸ் கேட்ரிங் எதுன்னா சொன்னா வருவீங்களா
சொல்லு
ஆஹ்
ஆஹ்
சுமதா
சொல்றா
பேட் நீங்க இதல்லாம் சொன்ன வருவீங்களா
வருவோ அதெல்லாம் வருவோம்
இந்தா
கேக்கல உங்களுக்கு
புரியல
கேக்குதா
ஆஹ் கேக் கேக்குது
சொல்லு சொல்லு வரோம் வரோ
செர் செரி இல்ல ஒரு ஆள் ஒரு ஆளுக்குக்கு இரநூறுபா தறோம்
அய்யய அப்பனா நான் வரல ஒரு ஆளுக்கு ஐநூறுபானா ஓக்கே
ஐநூறு ரூபாவா
ஆஹ்
அப்போ வந்து சென்னை சைடு போ சொல்லுங்கோ பிச்சுகோ அங்கேயா தங்கி செய்யனும் தரிங் தனா நெத்து த்தாலே வ போட்டனுக ப்ரோ ஏ மொத்தமே ஒரு நுப் பருவ ரெண்டு கேங்கு இது
ஆஹ்
அவனுக்கு ஒருக்கேங்கு இங்க இருக்காங்க இவங்களுக்கு நைட் போன் பண்ணா இருக்கங்க நம்மளுக்கு இன போனலடன இல்டா பங்ஷனுக்கு போறேண்டா இன்னக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டேன்
ஆஹ் பைகணே துனாலயா
மூணு நா மூணு கேத்தரிங்க ஏ மாரி இருக்கனா அது கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் நீட்டா இருகணும் புல்லா ட்ரெச்சலாம் எல்லாமே நீட்டாகணும் ஆஹ்
அது நம்மளுக்கு வேலை ஆவாது
ஏன்
ஆமா நம்பளே சோம்பேரிய
எங்க பசங்க இருக்காங்க நாங்க எட்டு பேர் எட்டு பேருமே போன் பேசிடுயிருக்கோம் பத்து மட்டும் எல்ல பண்ணுங்க அவமா ஜாலியா பேசினே ஜாலியா இருக்க வேண்டியதுதா
ஆமா யோ நம்ப சனியா மாது வச்சாலும் நல்லா இருக்குயா
சனிக்கிழம இல்ல ப்ரோ சனிக்கிழம எப்டி வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூபாய் தான் ப்ராசஸ் ஆகுனு நினக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த பராஸஸ் ஆச்சுனா போதும்டா கம்பார்மயி ரெண்டு ருவா வந்த தான் போதுடா
ஆஹ்
அதுக்கப்பறம் எல்லாம் பெட்டர் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்
பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அவரா
அதால இல்ல அது அதுல கிரெட் ஆகணும் அதுக்கப்பறம் ப்ராசஸ் காட்டும் அமௌன்ட் எதின் கால் பேசி சேரிக தம்பி
இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் அயிச்சு ஆயச்சுனா ஆஹா சொல்லது ஆயச்சுன ஆயு அ ஆய டு ஒன்னி ரெண்டுபா தருவானுங்களா
அதா அந்த அக்கவுண்டு நம்பர் காட்றாள அந்த அக்கவுண்ட் நம்பர் போடும் போது ஒரு ரெண்ருபா க்ரெடிட் ஆவு அக்கவுன்ட்டுக்கு ஓ அக்கவுன்டுக்கு
ஆ
அதாது கன்ஃபார்மின் அர்த்தொ
கன்ஃபார்மா ஏத்தி நாளக்கழிச்சு வரு ஆ
அப்புறொ அத இப்ப இப்போ இந்த வார வந்தா இந்த வாரத்து எப்ப காட்டுதோ அல்லா திங்கெழம ஆ சனிக்கெழம திங்கெழம ரெண்நாள்ல தா காசு அக்கவுண்டுக்கே ஒ எப்ப ப்ராசஸ் ஆனாலு இப்ப நடுல இப்ப ப்ராசஸ் ஆதானுச்சுக்கோ திங்கள் செவ்வாய் புதன்ல
உம்
அது வந்து திங்ககெழம அப்போதா உனக்காசு
இப்ப புதங்கெழம ஆச்சானா ச னிகெழம
ஆமா சனிகெழம் முடியு எப்பனாலு சனிகெ இல்லெல்ல திங்கேழ்மல்ல சனிக்கெழ்ம திங்கெழ்ம இது ரெண்டுத்துல‌ வியு
ரெண்டு நாள்ல எதானா ஒரு நாள்ல உம் வர்ல வராது ஏமா
இல்றா என் ஃப்ரெண்டு காட்ச்சே இப்போ இப்ப என் கண்ணு முன்னாடி காட்டுதே
தானா
ரெண்ருவா வாங்கி பி இப் எர்நூருவா எர்நூறுவா சனிகிழம உய்தி இப்ப எர்நூறுவா ப்ராசஸு ஆயிரத்திஎர்நூருவா‌ ப்ராசஸ்ல இருக்குது
ஆ
ரநூறுபாவு இருக்குது ஆயிரத்துஎர்நூருபாவு இருக்குது
அது தனி இது தனியா
அது அது இப்ப எர்நூறுவா இது ரெண்டுமே உய்ந்துரு நெனக்கிறே சனிக்கெழம
டேய் எரநூறுவாவு தருவா ஆயிரத்தி எரநூறுவாவு தருவா மத்தது ஆயிரத்தி நானூறுபா
இதோ ஒன்னு வந்துத்தே அது
வந்தா உம் நம்மளுக்கு ஒரு ஐநூறுவா வந்தா போதுமே நாத்திக்கெழம ஒரு வேலகு
எங்க போப்போர ஞாயிற்றுக்கெழம
ஞாயித்துக்கெழம கோயிலுக்கு போலானிகிரானுங்க
எந்த கோயிலுகு
காலஸ்திரீ
அது எங்கடா கீ யா அமா ஆமா ஃபேமிலியாவா ஃபேமிலியா
மிலி இல்ல நானு விக்கியு பாப்போ
வாப்பா அறிவு எங்க போ புச்சி போட்டு இருக்கீங்களா
ஆஹ்
ஆஹ்
பிளான் போட்டுக்கறேன் காசுந்தா போயிடுவோன் காசுன்ல்லன லீவு
போய்டு அங்க ஒரு நாள் ரெஸ்ட்டே வா
ஸ்டேலாம் ஸ்டே தான் சொன்னேன் இவ வேனாண்றான் விக்கியா
என்ன சொல்றான்
ஸ்டேக்கல்லாம் அங்க இடம் கிடையாது இன்ற
ஆஹ்
போய் தங்கலா
ஆஹ்
சாப்பிட்றது பாத்ரூம் போறது குளிக்கறது அது மாதிரி எல்லாம் கிடையாது அதனால நம்ம செய்ட்டா காலியே போய் சாமிய பார்த்திடலா வா
அத் அப்படியா அப்படியே போய் பாருங்க காலிலேயே போய் பாருங்க
ஆஹ்
நைட்ல இவ தங்கனா ஒன்னு நல்லதுனாக
ஆமா நைட்ல தங்குணு நல்லது தான்
ஆஹ்
ஆமா நைட் நைட்டு தங்கணு மான்டா அங்க
தங்குனாதா நல்லது
அதான் சனிகிழமை நைட்டு போய்லான்டான்ன ஞாயிற்றுக்கிழமை சாமியை பார்த்துட்டு வரலாம்டான்னா ஆ அதுலே ரம் நம்மளுக்கு அங்க பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாதுன்றா
யா சரி என்னானு பாரு
ஆஹ்
நைட்ல எனக்கு நல்லது
ஆமா நல்லத்தான்
ஆஹ்
அவ இதுக்கு மாதிரி வேற விறக்கி போயக்கிறான்ப்போ இ முன்னாடி போய்றான் அவன்
வர வன்ட்டாங்க ஆளுங்க
ஓன்றாங்களா
கைமா வச்சு
ஆப்பம் சனா
நிச்சயதார்த்தன்டா.
நிச்சிதார்த்தம்மா.
ஆஹ வெஜ் வெ. ஜி.
டேய் என்னடா சொல்ற.
கலிங்கன்னா ஆசியா. பசு பில் பண்ணிறாங்க டேய். டேய் அங்கதே எச்சி மாரி. எல்லாருமே போனு செரி செரி கட் பண்ணு. நா இரு நானே பண்ற.
ச்சா. சரியா சரி.